ஆ கேக்குது க என்ன பண்ணிட்ருக்
நானாடா அப்டி தூக்கோ வர்ல செரி அத்தா ஒக்காந்து ஃபோன் பாத்துட்டேருந்தே செரி அப்ப தா நீ கூப்ட்ட செரி என்னன் சொல்லுடா
ட்வைஸ் வேணூங்க்கா
ஆ சொல்லுடா என்னடா வேணூ
அக்கா ந ஆ நாளைக்கு ஒரு ஒரு இது இருக்குக்கா காலேஜ்ல கெட் டுகெதர் மாரி எத்னா சமச்சு எடுத்துட்டு போணூ என்ன டிஷ் நல்லா ஈ சியா பட் டேஸ்டா இருக்ணூங்க்கா
எப்டி நான்வெஜ் வேணுமா வெஜ் வேணுமாடா
ஆ நான்வெஜ்கா ஒரு பத்து பேர் சாப்டுவாங்க்கா
பத்து பேர் சாப்பற மாத்ரியா பத்து பேர்னா வந்து ஒரு கொறஞ்சிட்டு ஒரு ரெண்டு கிலோ ரைஸ் பண்ணா கர்ட்டாருக்கூ
ஓ செரிங்கக்கா என்னக்கா செய்யலா ஈசியா ஐ அத் கண் பிரியாணி எல்லா செஞ்சுட்டு அப்றோ நல்லா வர்லனா அசிங்கமா போய்டூங்கா
அப்போ வேற என்ன செய்றே வேற கொழம்பு ஏதாவ்து பண் வேணூனா பெஜ்டபிள் பிரிஞ் மாத்ரி
பிரியாணி தா நல்லாருக்கூ பட் எனக்கு செய்ய வருமாந்தா பயமாருக்கு
அப்டி அது ரொம்ப ஈஸி தான்டா உனக்கு வேற கொழம்பு சைடிஷ்லா வச்சா நறைய டைம் எடுக்கூ ஓகேவா அப்றோ வந்து இதுவாருக்கூ என்ன சொல்றதுக்கு ஏதோ ஒன்னு சோது இது இது வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்லா ஓகேவா ப்ராப்ளமா இருக்காது இது பண்ணிருக்கியா பண்ணலியானா
ஆனா ப்ர் ஒரு வாட்டி பிரிஞ்ஜுன்னு ஒரு செஞ்சே அதுல செரியானா புளிப்பு தக்காளியூ தயிரயூ ஊத்தி அது வந்து புளி சாப்பாடு மாரி கிண்டிட்டே
ஆ அதுக்கு வந்து அந்த குவான்டிட்டி தா கரெக்டா பண்ணணூன்டா
செரிங்க்கா நீங்க சொல்லுங்க நா பண்ணிட்றே
ஆ ஓகே இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ அரிசி பண்ணா கொஞ்ச் தாராளமா சாப்ட்லா ஒரு பத்துலேந்து பன்னெண்டு பேர் வரைக்கூ சாப்ட்லான்னு வச்சுக்கோயே ஆ குக்கர்ல பண்ணத விட நம்ம அந்த ஒரு ஆ தவேரா மாத்ரி இருக்கூ பாத்
ஆ தம் போட்டு செய்வாங்ளே அதானக்கா சொல்றீங்க
ஆமாடா அந்த மாரி பண்ணா நல்லாருக்கூ
செரி ஓகேக்கா நீங்க சொல்லுங்க மெத்தடு நா நோட் பண்ணிக்கிறேங்க்கா எப்டி பண்ணூனு
ஓகேடா
என்னென்ன பொருளுக்கா வா ஆ
ஆ இது அ ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து இல்ல ரெண்டு கிலோ அரிசி எடுத்துக்கோ
செரி்ங்கா
பிரியாணி அரிசி ரெண்டு கிலோ அரிசி இல்ல எடுத்துட்டு அத வந்து ஃபஸ்ட்ட் வந்து மெஷர் பண்ணிக்கிறோம் சரியா இப்ப நம்ம ரெண்டு கிலோ எடுத்தாலும இப்ப எதாவ்து ஒரு ஒரு க்ளாஸ் இல்லன்னா ஒரு பாத்திரோ எதாத் எடுத்து வச்சுக்ணு செரியா
செரிங்க்கா
வச்சுட்டு அதுல வந்து நீ மெஷர் பண்ணிக்கணும் இப்போ ஒரு க்ளாஸ் எடுத்துக்கோ கிளாஸ் எடுத்தன்னா வந்து இப்போ ஒரு கிலோ அரிசி எல்லா வந்து ஒரு கிளாஸ் நார்மல் கிளாஸ் எடுத்த ஒரு அஞ்சு அஞ்சு கிளாஸ் வரைக்கு வரு ஓகேவா அப்போ அத வந்து இதுன்னா ஒரு பத்து தி க்ளாஸ் அரிசி வச்சுக்கோ அத எடுத்து தனியா வந்து ஒரு ஒரு பெரிய பாத்திரத்துல எடுத்து இத கொட்டிட்டு ஒரு மூணு தன்னி வாஷ் பண்ணிடு வாஷ் பண்ணிட்டு அ அத வாஷ் பண்ணிட்டு ஊற வக்கணு செரியா ஏன்னா அதுல அந்த கொஞ்சோ அந்த தாச் அந்த இந்த தண்ணி வரு கேவா அது போனாதா வந்து அந்த அரிசி ஒத் ஒட்டாது நம்ம சமைக்கும்போது இல்லன்னா அரிசி ஒட்டு அதுனால ஒரு மூணு தனி நல்லா க்ளேயரா தண்ணி இருக்குற அளவுக்கு வாஷ் பண்ணிட்டு அப்றோ என்ன பண்றன்னா வாஷ் பண்ணதுக்கு அப்றோ அ தண்ணி வந்து ஊத்தி ஊற வச்சிரு சரியா ஃபுல்லா இது ரைஸ் இருக் அந்த அந்த கேப்ல என்ன பண்ணும்னா என்ன வெங்காயோ வந்து பாத்தன்னா இப்போ ஒரு ரெண்டு கிலோ அரிசி போறோம்னா ஒரு முக்கால் கிலோ போட்டாலே போது வெங்காயோ இவ நெரிய வேண்டா போட்டு அ வந்து ஒரு இனிப்பா எனக்கு ஒரு புளிப்பு தன்ம கொஞ்ச இனிக்கிற மாடுய்ட்டின் இருக்கு போது பெரிய வெங்காயோ ஆமா முக்கால் கிலோ போது அது நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்க வச்சுக்கணு அப்புறோ தக்காளி பார்த்தன்னா ஒரு அரை கிலோ போட்டா போது
ஹோ சேரிங்கக்கா
நெறிய வேண்டா நெறிய வந்தா கொஞ்ச இனிப்பா இருக்கு அதனால வேண்டா அரைக்கிலோ போது அதே வந்து நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட் இஞ்சியு பூண்டு வந்து ஒரே அளவுக்கு ப்ரொபோஷன் எடுத்துக்கு இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்தா ஒரு ஒரு சொல்ல போனா ஒரு நூறு கிராமே போதன்னு நினைக்கேன் நூறுல இருந்து நூத்தி ஐம்பது கிராம் வரைக்கு போது ரெண்டு நூத்தி நூத்தி ஐம்பது கிராம் எடுத் அத நல்லா ஃபயின் பேஸ்ட்டா அரச்சு வச்சுக்கணு பச்ச மிளகா வந்து ஒரு இப்ப காரம் வந்து கொஞ்சோ இதா வேணும்னா ஒரு அஞ்சுல ஒரு ஒரு எட்டு பச்ச மிளகா போட்லா செரியா சைஸ் பொறுத்து அத எடுத்து வச்சுக்ணு அப்றோ வந்து ஒரு கட்டு மல்லி மல்லி எல்லா இருக்குல கொத்
ஆ கொத்தம்லி புதீனா இல்லயோ ஆ மல்லினோம ஆ செரிங்கா
ஒ நல்லா வாஷ் பண்ட்டு பொடி பொடியா கட் பண்ணி வெச்சுக்கணு அதுக்கபற நம புதினா புதினா இருக்கல அது ஒரு கட்டு போது ஒரு கட்டு புதினா வந்து நல்லா அந்த எலைய எ ஆ எடுத்துட்டு எலைய மட்டு எடுத்துட்டு அதயு நல்லா வாஷ் பண்ணி தனியா வெச்சுக்கணு அப்பறம் ஆ தயிர் வந்து பா ன னொம்ப வேண்டா இதுக் வந்து ஒரு ஒரு இந்த சின்ன பேக்கெட் தயிருக்குல பத்து ரூபா பேக்கெட் தயிறே ஆ அது கூட போதோ ஒரு பேக்கெட் போதோ அப்ப கரெக்டா இருக்கு அளவுக்கு அதேயு வாங்கிட்டு ஒரு லெமன் வந்து ஒரு ஒரு லெமன் சின்ன லெமன் ஒரு சைஸ் போதோ லெமன் ஜூஸ் வேணு நமக் லாஸ்ட்ல இது பண்றதுக்கு இந்த ஆ இன்கிரீடியன்ஸ்லா எடு து வெச்சுட்டு பிரியாணி மசாலா இருக்குல பேக்கெட் பிரியாணி மசாலா பல்லா ஆ அது மட்டு அது மட்டு போதோ அது ஒ ஆ இத்ரெண்டுக் கிலோக்கு வந்து ஒரு கிலோ ஒ ஒரு பேக்கெட் போட்லா‌ ஒரு பேக்கெட் போதோ காரத்துக்கு ஏத்தமா போட்டுக்லா து அப்பற வந்து பட்ட லவ்ங்கோ ஏலக்கா அந்த பிரிஞ்சு எலலா இருக்குள்ள ஆ அத் அதெல்லா அதெல்லா வந்து ஏலக்கா அதெல்லா வந்து கொஞ்சோ எடுத் து வெச்சுக்கணு வச்சுப் ஆ வச்சுட்டு ஃபர்ஸ்ட் தின்ன பண்ணு இந்த டவார தூக்கி அடுப் புல வச்சுட்டு இப்போ கனல் போட்டு வெக் கிறயிந்துந்தா ஓகே இல்ல நம்ப ஸ்டவ்வுதா இருக்குனா ப்ராப்ளம் இல்ல எதுவாயிந்தாலு ஓகே வச்சுட்டு என்ன பண்ணு ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெ ஊத்தி கோ எண்ணெ வந்து ஒரு ஒரு அ ஆ ஒரு கால் லிட்டர்லிந்து ஊத்திட்டு அது கூட வந்து ஒரு ஆ ஊத்திட்டு ஆ அப்பற வந்து பாத்தா ஒரு எறநூறு எம் எல் வந்து நெய்யி ஓகேவா அதையு சேத்துக்கணு சேத்துட்டு எண்ணெ நெய்ய சேத்துட்டு இந்த அந்த எல இருக்குல பிரிஞ்சு எல சொன்ன பிரியாணி எல அந்த பிரியாணி எல இந்த பட்ட அதெல்லா வந்து போட்டுடொ அதெல்லா ஓரளவு கொஞ்சோ கொஞ்சோமா போட்டா போது ஏனா நம்ம மசாலா போட்றனால அவ்ளோ வேண்டா ஓகேவா ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு போட்டா போது அதெல்லா போட்டு கொஞ்சோ இதா அது நொம்ப தீய விட்ரக்கூடாது போட்டோனே என்னா பண்ணோ இந்த பச்ச மெளளகா இருக்குல அதையு போட்டுட்டு அதுக்கப்றோ வெங்காயோ கேக்குதா
அக்கா எனக்கு ஒரு டவுட்டு் இப்போ எண்ணெ நெய்யி அந்த கிராம்பு பட்டை அதெல்லாம் போட்டுட்டு பச்ச மொளகா போட்ருணும் வெங்காயம் போடக் கூடாது
ஆஹா பச்ச மெளகா போட்டுட்டு அது கொஞ்ஜோ ஒரு பட படன்னு சவுண்டு கேக்கும் ஆனா கொஞ்ஜோ தள்ளி நில்லு வெடிக்கும் சரியா உம் அது போட்டுட்டு போட்ட ஒடனே டடக் சவுண்டு கே படபடனு சவுண்டு கேக்கு கேட்ட உடனே என்ன பண்ணுனா ஆஹ் வெங்காயத்தா உடனே போட்ரு வெங்காயம் எடுத்து கொட்டி வெங்காயத்து கூட கொஞ்ஜோ உப் உப்பு சேத்துக்கோ கொஞ்ஜோம் உப்பு போட்டா சீக்கிரம் வெங்காயம் வசங்கு செரியா வதங்கறதுக்காக உப்பு சேத்துகோ உப்பு சேதாதுகொஞ்ஜம் வெங்காயம் நல்லா கொஞ்ஜம் ப்ரௌனிஷ் கலர் ஆன உடனே என்ன பண்றேனா தக்காளி இருக்குல
ஆமாக்கா
தக்காளி கொட்டி நா நல்லா நல்லா ஸ்மாஷ் ஆகணு தக்காளி வெங்காயம் நல்லா வந்து நல்லா செட் ஆகி நல்லா இதா ஆகணும் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல அத போட்ரு போட்டு அதே நல்ல கிண்டி விட்டு கிண்டி விட்டு அந்த அந்த ஸ்மெல் எல்லா போயிரும் போனதுக்கு அப் அப்றோம் ஆஹ் அந்த அதுக்கு அந்த இதுல வந்து நம்ப சிக்கன் செய்கனா சிக்கன் இல்லேனா மட்டன்னா மட்டன் ஓகேவா இப்ப இப்ப ரெண்டு கிலோ அரிசி பண்றதா இருந்ததுன்னா ஒரு குறைஞ்ச ஒரு மூணு கிலோ சிக்கன்னாவது தேவைப்படும் சரியா அப்ப வந்து மூணு கிலோ சிக்கன் வாங்கி அதை நல்லா கிளீன் பண்ணி மஞ்ச தூள் போட்டு கிளீன் பண்ணிக்கோ அப்பதான் வந்து ஏதாவது இந்த பேட் பிரியாதெல்லாம் இருந்தா போயிடும் மஞ்சதூள் போட்டு வாஷ் பண்ணும் போது வாஷ் பண்ணி அதை தனியா வச்சுக்கோ அப்ப இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இதா ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றே சிக்கன் எடுத்து போட்டுரு போட்டு அதே கொஞ்சம் நல்லா இதுவாயட்டு அப்புறம் என்ன பண்ணு மசாலா இருக்கு பிரியாணி மசாலா அத எடுத்து கொட் டீட்டு அந்த சிக்கன் கூட நல்லா இது பண்ணு வேணும்ணா லைட்டா கொஞ்ச மஞ்சத்தூள் போட்டுக்லா ஏன சிக்கனுக்கு வேணு மஞ்ச தூள் உப்பு பு இதுலா போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அது கொஞ்சோ சிக்கன் வெந்து கொஞ்சோ தானோனே ரொம்ப வே
தண்ணி விடுல்லக்கா சிக்கனு
என்னடா
அ சிக்கன் தண்ணி விடுல்லாக்கா
ஆமா தண்ணி விடணு தண்ணி எதுமே ஊத்தக்கூடாது சரியா தண்ணி எதுமே ஊத்தக்கூடாது நீ அப்டியே அந்த எண்ணெயிலயே போட்டு வதக்கிட்டே இரு வதக்கிட்டே இருக்கும் போது என்ன கொஞ்சம் சிக்கன் வெந்தோனே என்ன ஆகும் தெரியுமா வெந்தோனே இந்த மசாலா போட்டு இது பண்ணிருவலாம் அதுக்கப்புற என்ன பண்றது தயிர் இருக்குல்ல
ஆமாக்கா
அதயு போட்டு கொஞ்ச வசிங்கிட கொஞ்ச இது பண்ண பண்ணு போது அந்த தயிர் அந்த ப்ளேவரு மாரிடு மார்னதுக்கு அப்புறோ தண்ணி நம்ம எவ்ளோ இப்போ ஒ அ ஒரு க்ளாஸ் அரிசிக்கு வந்து ஒன்றர க்ளாஸ் தண்ணி அதா அளவு சரியா அப்போ நீ மெஷர் பண்ணிருப்ப பத்துக்க க்ளாஸ் அரிசின்னா அப்ப அதுக்கேத்த மாரி ஒன்றர க் ளாஸ் வச்சு பதினஞ்சு கிளாஸ் வருல்ல தண்ணி அப்ப போ தண்ணிய ஃப்ர்ஸ்ட்டு ஊத்திடு ஊத்திட்டு அது கூட கொஞ்சி உப்பு சேத்து சேத்துட்டு பாக்கணு அது கொஞ்சோ கொதிக்கால கொதி வரும்போதுனால கொதிக்கணு சரிய கொதிக்கும்போது செக் பண்ணு உப் எல்லா கரெக்டடா இருக்கா உப்பு காரம் அந்த டைம்ல செக் பண்ணும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்க செக் பண்ணிக்கணும் ஓகே எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாதான் போணும் ஏன்னா அரிசி போடும் போது அந்த அதுக்கு உப்பு வேணும்ல அதனால கொஞ்ச இதாவே போட்டுக் கோ போட்டுட்டு இந்த அரிசி அப்புறம் என்ன பண்ணும் நல்லா கொதி வந்தோனே இந்த அரிசிய எடுத்து கொட்டினும் சரியா அரிசி எடுத்து கொ கொட்டிட்ன்னா போட்டுட்டு ஆனா அரிசி போட்டுன்ன நல்லா இது கிளறக்கூடாது கிளறனா அரிசி உடஞ்சிடு சரியா போட்டு லைட்டா அடிலிருந்து அப்டியே கெளறி விட்டுட் கு அதோட என்ன பண்ணோ லெமன் இருக் இல்ல லெமன் ஜூஸ் தே அத வந் ஆ அத அதுக் சும்மா லைட்டா அப்டே ஊத்தி விட்ரு ஊத்தி விட்டு லைட்டா ஒரு கெளறு கெளறிட்டு மூடி வெச்சுரு இப்ப மூடி வெச்சுட்டு ஒனக்கு இப்போ இந்த கனல் அத க கனல்லே கனல் போடுறதுந்துா அது வெந்து வரும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் கனலை எடுத்துட்டு மேல அந்த கனல் பீசி இருக்குல அடில அதுத் தூக்கி மேல அந்த அ மூடிமேல போட்டு வச்சிடலா அப்படியும் பண்லா இல்ல கனல் போட வச இ ஸ்டவ்ல தான் வைக்கிறதுத அ என்ன பண். வந்து ஆ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மறந்து கொத்தமல்லி புதினா. அத வந்து இந்த சிக்கன் போடு ஆ அது இந்த வெங்காயம் தக்காளிய வசிக்கிட்டேல்ல அந்த முடிஞ்சோ உடனே ஆ இதையும் சேர்த்தணும் சரியா வெங்காயம் தக்காளி வசங்கோனே இந்த இதையும் சேர்த்துணும் சேர்த்துட்டு கிளனதுக்கு அப்புறம். அப்றோ வந்து சிக்கன் போட்ணு அப்டி எல்லாமே போட்டுட்டு பண்ணிட்டு எல்லா செக் பண்ணு ஒனக்கு எல்லா கரெட்டா இருக்கா டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லா கரெட்டா இருக்கான் செக் பண்ணிட்டு மூடி வச்சிரு. அப்படி உனக்கு கனல் போட முடியலன்னா என்ன பண்ணலனா அ சுடு தண்ணி இருக்குல்ல இது பெரிய ஒரு இதுல வந்து அ ஏதா ஏதாவது ஆ பெரிய பானை மாதிரி இருந்து அதை நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோ சூட தண்ணி. சூடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதே இது மேல தூக்கி வச்சிடணு சரியா இத்தூக்கி சிம்ல வச்சுட்டு தூக்கி மேல வச்சு இது பண்ணிட்டு அப்புறம் இந்த மாத தோச தோச சுடுற தவாச்சுன்னா. மேல இந்த இதையும் வச்சு இதாட்டு வச்சுட்டேன்னா அப்புடே கொஞ்சநா நின்னு இதுவாயிரு ஒரு ஹாஃ ப் அன் ஒரு ஒரு நல்லா அது நல்லா கொஞ்ச சிம்ல வச்சா அது அப்டே நின்று வெந்து இதுவாயிரு அதுக்கப்பறோ நீ வந்து ஓபன் பண்ணிட்டு ஹனா மட்டு எடைல போட்டு கெலராத சைட்ல லைட்டா கலறி எடுத்து டேஸ்ட் பாத்து எடு பன்னு
சேரிக்கா சரிக்கா நா ட்ரை பண்ணி பாத்துட்டு என்ன ஏதுனா
அ கண்டிப்பா கண்டிப்பாடா ஓகேடா செரிடா செரிடா ஓகேடா அ செரி அ செரி ஓகேடா கேட